ஆ ஆ என்ன பண்றீங்க
என்ன பண்றதுக்கே ஓ
ச்சே ச்செரிங்க வீட்லலா நல்லார்க்காங்ளா
ஆது நல்லது
ஆன் எங்க வீட்ல நல்லார்க்காங்க ப்ரோ அப்ரோ வேலையெல்லா முடிச்சிங்ளா ஆ இல்ல ப்ரோ இனிமேதா சாப்புணு நீங்க சாப்டீங்களா
இல்ல இப்ப உங்ளோட
ஆ ப்றம் ப்ரோ வேலையெல்லா முடிஞ்சிங்ளா இனிமே தா வேம் வேல இருக்குங்களா
இல்ல முடின் முடி நைட்டுக் வேல
ச்சே ச்செரிங் ப்ரோ
ஒரு ஒரு பாடு
ச்சே ச்செரிங் ப்ரோ இன்னைக்கு வெளிய எங்க்யும் போலேங்களா ப்ரோ இல்ல ப்ரோ இன்னிக்கு நா வெளியன்ட்டு போற மார் இல்ல ம் க்ளைமேட்லா எப்படி ப்ரோ இருக்கு
நார்மல் தா அதே வெயிலு மதியத்துக்கு மேல நம்ம ரொம்ப வெயிலா இருக்கா
சேர் செரிங் ப்ரோ பரவால பரவால் ப என்ன பண்ணிட்ருக்கீங்க
அதா சும்மா விது இப்பதா அவ முடிச்ட்டு ஷிப்ட்டுல்லா முடிச்ட்டு வெளிய வந்துட்டு திருப்பியு ஃப்ரெண்டு ஒருத்தரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட கால் பேசிட்டு தா இருந்ததுக்கு சரி வெறு கால் பண்ணி பெஸ்ட்டு கு இல்ல அவ்ங்க ச்சேன்தா
ஆஃபிஸ் டைம்ல தா பண்ணும்
ஆமா ஒ இந்த வாரோ ஃபுள்ளாவே லவன் டூ சவன்னு
செரிங்க
நெக்ஸ்ட் வீக் வந்து மாரு அது வந்து டூ டூ லவன் இருக்கு ஆரு வீக்லி மாறு அமா
சேரி செரிங்க அ ஹைத்ராபாத் எங்க்யோ ஹைத்ராபாதா மும்பையா எனு போறன்னீஙக
ஆமா அதா எனக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஆகஸ்ட் பதினெட்டான் தேதி முடியிது அதுகப்றோ நா ஆஃபீஸ் போய்வொ ஆஃபீஸுக்குன் டொண்ட்டி ஃபஸ்ட்டு போனோ
ச்சேர் ச்செரிங்க
அப்பலுந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காது ஆஃபீஸ் தா
சேர் செரிங்க ஆ அப்ப லீவுலா எப்டி உங்ளுக்கு
லீவ்னா தா ஆ வீக்லி டூ டேஸ் இக்கு எப்புமே வந்து சாட்டடே சண்டே இருக்கு
ஓ லீவா அப்ப ஊருக்கொரு
அமா
சே செரிங் பரவால்ல உங்ளுக் வேலல்லா பரவாலிங்ளா
ஆனா இப் இப்ப போறிங்ளா தம்முழுக்குந்து வாலலா அது தா ரிப்பிட்டட்டா ஒர் ரே வர்க்கு அதேதா இர்க்கோ ஆமா அதிகமானா ன்தோய்ஸ் சிடி சீனியர் பசங்க இருப்பாங்க இல்லயா அவங்க நம்ம கிட்ட தலயா தலைல இது போட்டுட்டு இது பண்ணிருப்பா அப்டின்ட்டு போயிடுவாங்க
கண்டிப்பா அது இல்லாம டி எல் வேற அந்த மாரிதா பண்ணுவாங்க ப்ரசரா தா இருக்கும்
அப்டிதா குடுங்க நம்ம கொஞ்சொ அட்ஜஸ் பன்ட்டு போயிட்னு
இருக்குறே
உங்குள்கெல்லா எப்டி
எனக்கு அப்டிதா ப்ரோ போயிட்ருக்கு இப்ப வேல புடிக்காம தா போயிட்ருக்கே
செர் செர்
ஆ செர் வேற எதோ பாத்துட்ருக்கே ப்ரோ
செரி செரி ப்ரோ அதா அவங்க அண்ணாவு எதோ ப அதா வேல பாத்துட் இருக்கீங்க சொன்னீங்க இல்லையா ஒரே மா கா அது உங் குடுதாங்ளா
ஆமா ஆமா ஆமா ஒரே இதுதா ப்ரோ ரெண்டு வேரு ஒண்ணாதா போயிட்ருக்கோ
செரி செரி உங்ளுக்கு ஷிஃப்ட்டு இன்னைக்கு இன்னிக்கு போலியா இன்னிக்கி உ கெளம்பணுமா
இல்ல ப்ரோ இன்னக்கி லீவ் தா நாளக்கி தான் ப்ரோ நீங்க ப்டி இன்னு வெளிய ஏதாவது வேல இருக்குங்ளா போணுமா எங்கியு வெளிய போலீங்ளா
ஒருத்ர மீட் பண்ணலான்னு பாத்தே அவ்ங்க ரிப்ளை இது பன்ல இன்னகி இருப்பாங்களா அவைலபிள் வாங்க எனா அவ்ளோ தூரோ போயிட்டு திரும்பி வர கஸ்டமா இருக்கு அவுங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன அவுங்க அப்ற சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அவரு ஒரு வேள இன்கேஸ் இருக்க அப்டினா நம்போ ஈவினிங் போவ ஆங்க
சேரி சேரிங்க இப்ப அந்த வேல மட்டும்தா உங்ளுக்கு இருக்கு
ஆமா அது ஒரு நல்ல வேலங்க திருப்பி வந்தக்கப்புற திருப்பி நைட் ஷிப்ட்ல வந்து வேல பாப்பிங்க அந் நடுவுல இந்த ஃப்ரீ லென்ஸிங் ஆமா சொல்லுங் நடுவுல இந்த ஃப்ரீ லென்ஸிங் பண்ணிட்ருப்பே லெவன் டூ செவன் பதினொன்னு டூ ஏழு மணி
ஓ சேர் செரிங்க அப்றோ ப்ரேக் எல்லா எடைல
நடுவுல ப்ரேக் எல்லா நைட் ஷிஃப்ட்ல போயி எதுக்கு நம்ம எப்பவுமே ப்ரேக்ல தான் இருப் ஒ ஒர்க்கு வந்து அவங் குடுக்குற டாஸ்க்கனா அத எப் எப்ப வேணா முடிக்லா ஒன் அவர்லயே முடிச்சாலு செரி டூ ஹவர்ஸ் முடிச்சாலு நம்போ ஃப்ரீயாவேக்கலா நடுவுல ஏதானா வந்து ஆ ரொம் ரொம்ப இம்பாட்டன்ட்டான எதோ காலு வந்துச்சுன்னா நடுவுல எடுக்கணும் பட் அனா என்னா நை வீட்ல வந்து பிசுனஸ் எல்லா கம்பணியுமே யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாமே பிசுனஸ் அவுங்க ஆஃப் அவர்ஸு
புரியுதா
எந்த பிசுனஸு ஆக்டிவ்ல இருக்காது இல்லையா அதனால நம்ளுக்கு அந்த இல்ல ஒரு இஷூ இருக்கு சார் பட் ஜென்ரல் டைம்ல ஏதோ மிஷின் ரொம்ப க்ரிடிகல் ஆயிடு நைட்ல ஒன்னும் ப்ரச்சன ல்ல தூக்கம் தா ப்ரச்சன
ஆமா அது ஒண்ணுதா நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கு உம் சேரிங்க உங்களுக்கு டாஸ்க் எப்டி நீங்க மார்னிங் டைம்ல சீக்ரம் முடிச்சுடுவீங்ளா இல்ல நைட் டைம்ல சீக்கரம் முடிச்சுடுவீங்ளா
நைட்ல நைட்லா முடிச்சுட்லா ப்ரீயா
சேர் செரிங்க அ
மார்னிங் மத்த மத்த சி மத்த ஷிஃப்ட்லனா அவ இவனு எல்லாரு அந்த ஒர்க் பண்ணுங்க இந்த ஒர்க்கு குடு அது குடுன்னு அந்த ரிப்போட்டு அது இதுனு வரு ஆமா எல்போ நாலஞ்சு பேரு அவரு ஒரு ஒர்க்கையே இழுத்து ஒரு டூ அவர்ஸ் த்ரீ அவர்ஸ் பண்ணுவாங்க நம்ளே பண்றப்போ நைட்ல நம்ம மட்டுந்தா இருப்போ நம்மோ இதுக்கு ஒரு முக்கா மண்நேரொ ஒன் அவர்ல முடிச்சர்லா
சேரிங்க பரவாயில்ல ஆ ஓகே ஓகே ஆ எப்டி நீங்க நைட் ஷிஃப்ட்ல எல்லா உங்களுக்கு செட் ஆயிடுச்சா வீட்ல இருந்து தானே பண்றனால ஒரு பிரச்சன இல்ல
அல்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்ல எல்லா நா வந்து ஆஃபீஸ்ல இருந்தே யாருமே இருக்க மாட்டாங்க மொத்த ஒரு அந்த கேபினுக்கே மொத்த இதுல ஃபுளோர்லயே வந்து ஒரு நாலஞ்சு பேர் தா இருப்போ
சேரி சேரிங்க
அதெல்லா ஒன் மந்து அதுவு தொடர்ந்து வ நை ஃபு ஒன் மந்த் துப்புள்ள இருந்து நைட் ஷிஃப்ட்டே இருந்துச்சு
நைட்ல சேரி சேரிங்க இப்போ உங்க டீம்ல எத்தன பேர்ருப்பாங்க
புரியில ப்ரோ
ம் ஓகே நூத்தி எக்ஸ்
ஆஹா சேர் செரிங்க ப்ரோ
அது ஒவ்வொரு எல்லாமே ஒரே எடத்துல இருக்க மாட்டாங்க எல்லாமே வேற வேற ஆஃபீஸ்ல இரு
ஓ வேற வேற ஆஃபீஸ்ல தா இருப்பாங்க
சென்னைல ஒரு ப்ரஸ்ல இருப்பாங்க திருச்சி ஆமா அவரு எ டீம் தா அதனால தா இது அப்பப்போம் ஆஃபிஸ் குடுத்த ஹோம் குடுத்ததே அதுனால் தா
சேர் செரிங்க ம்
ஒரே நிம்ஷோ ஒரே நிம்ஷோ அக்கா அந்த ஆ ஹலோ
ஆ சொல்லுங்க ப்ரோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்
ஆ சேரி சேரிங்க ப்ரோ அப்புறோ வெளியில போற ஆ ஈவ்னிங் தா போவீங்களா
ஆமா ஈவ்னிங் தா
சேரி செரிங்க இல்ல ப்ரோ இன்னிக்கு ஆ வெளிய போற மாரி இருக்கும் ப்ரோ தம்பியோட தா வெளியே போணு இன்னைக்கி
சரி சரி
ஏ இனிமேல் தா சாப்புட்டு இதுக்கப்புறோ தா கெளம்பணு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
சேரி சேரி அங்க அங்க மழையே வர்லைங்களா
ம் மழ எதிர்பாக்க அதா நம்மளுக்கு அந்த நியூஸ்தா மொபைல் ஆப்ல கமிக்குல வெதர் ரிப்போர்ட் மாரி இன்னிக்கு ரைன் ஆறு மணிக்கு மேல அப்டிதா யோசிக்கிறோ மழ வரு வருன்னு கடைசில நேத்து வர்ல ஆறு மணிக்கு நேத்து மழ வரு சொல்ச்சு வர்ல வெயில்தா அ தப்பா
அந்த வெதர் கண்டிஷன்தா கரெக்டா சொல்லவே மாட்டேங்குது
ஆமா
ம் ஆ நியூஸ்ல சொல்றதே அது உண்மையாக மாட்டேங்குது இதுல சொல்றது
இப்ப எல்லா யார் நியூஸ் பாக்கா மழ வருதுன்றது எல்லாமே மொபைல் ஆப்லயே தெரிஞ்சிருது இல்லையா ஆமா
முன்னாடிதா எல்லாமே நியூஸ் போட்டு மழ வருமா வராதான்னு எல்லா உக்காந்து
ஆ இப்ப எல்லாமே மொபைல் ஆப்லயே தெரிஞ்சிருது ஏ என்ன இது அது எப்ப என்னன்றது மொபைலயே தெரிஞ்சி
அதா இப் ப எதுவா இருந்தாலு இதுலயே பாத்துக்கறனால அது யாரு டி வி அதிகமா யாரு பாக்கறது இல்ல போல
ஆமா
ம் சேர் சேரிங்க ப்ரோ பரவாயில்ல ப்ரோ பாத்தீங்களா எது மேட்சு மேட்ச் கிரிக்கெட்ல்லா பாப்பீங்களா
இதோ இப்பதா சொன்னன்லையா அது யா டீஸ் டீம் மேட்சுல தலைவர் எறங்காததுனால ஸ்டார்டிங் ரெண்டு மூணு மே எப் பவு எப்பவுமே அது அதுதா ஃபர்ஸ்ட்டு நாலஞ்சு மேச்ச ஏதோ கா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா கா எதுக்கு ஆ
இவிங்க அந்த மாரி எதோன்னு சொல்
கடவுளுக்கு கடவுளுக்கு வேண்டி விட்ட மாரி அந்த மாரி நாலஞ்சு எழுந்து வரவே மாட்டாரு அஞ்சாவது மேட்ச்சாது வருவாரு வருவாருன்னு பாப்போ ஒவ்வொரு மேட்சுக்கு அதா அந்த ஆர்வத்துல வருவார் வர்வார் கடசி வரைக்கு வரமாட்டாரு
இப்ப டீ டுவெண்டி மேட்ச் நடந்துட்டு இருக்கு ப்ரோ பாருங்க ருத்ராஜிங் இதுல வந்து அவனுக்கு பிரஷர் குடுத் இதுல கேப்டன்ஷிப்ப குடுத்து பிரசர குடுத்துட்டாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஹண் ரேட் போட்டு அவே ஜாலியா இருக்கா டீ டுவெண்டில இல்ல டீம்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப சேடாதா போயிட்டு இருந்தது ஏன்னா எல்லாருமே அவுட் ஆயிட்டே வந்ட்டுருந்தாங்க ஆள் இல்ல அப்டின்னு பாக்கும் போது ருத்ராஜ் மட்டுந்தா நின்னு அடிச்சிருக்கா
ஒரு திருப்பியு அந்த இது இருக்கணு ஆ அட்லீஸ்ட் அந்த அதா எல்லா பழைய கேப்டன்சிஸ் கேப்டன் எல்லாமே சேந்து டீம்லயே இன்னொரு டூ டூ த்ரீ இயர்ஸ் இருந்து அட்லீஸ்ட் அங்க விக்கெட் கீப்பராவோ இல்ல அட்லீஸ்ட் மெம்பரா இருந்து உள்ள சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல ஒ ஒவ்வொரு டீம்ல இருக்கிற கேப்டனு மத்தக் மத்த டீம்க்கே போயிர்றாங்க டைரெக்டாவே அப்டின்றப்ப ரொம்ப அதா சின்ன சின்ன உள்ள இருக்க அவங்க பசங்க அவங்களு நல்லாதா பண்றாங்க பட் ஆனா இப்பயே அந்த ப்ரஷர் குடுத்தா எப்டி ஹேண்டில் பண்ணுவாங்க
ம் அடுத்த டைம் வந்து கே ப்டன்ஷிப்ப மாத்திர்னு ப்ரோ ருத்ராஜ் கிட்ட இருந்து ஒரு சஞ்சி கிட்ட குடுத்துட்டாங்கன்னா ருத்ராஜ் கொஞ்சோ ஃப்ரீ ஆயிருவா
அதுக்குதா க அதுக்குதா மாத்தனதே
அதா அதா
ஐ மீன் அதுக்குதா அந்த டீம்ல இருந்து இங்க வந்ததே அவரு அதனாலதா இப்போதக்கி ஆமா இங் இ நெக்ஸ்ட் இயர்ல மேக்சிமம் ஆ ஒன்னு ஆ விக்கெட் ஆ வைஸ் கேப்ட்னாவோ ஏதாவது ஆ குடுத்துருவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆ ஏனா சில ருத்துரங்க வந்து பாத்தீங்னா நல்ல பிளேயர்னா ஆனா கேப்டன்ஷிப்ப வந்து அவனாள சமாளிக்க முட்ல இப்ப கூட பாத்தே ஃப்ரீயாதா ஆடிட்ருக்கா ஹண்ரட் அவ பாட் டுக் போட்றா கேப்டன்ஷிப் இல்லாதனால அந்த
ஆமா அந்த பிரஷர் இருக்காம இருக்கணு கரெக்டா இருக்கு ஆமா
ஆமா ப்ரோ அடுத்த இயர்ல இது தோனி உள்ள வந்தாருனா பரவால்ல இனி அதுதா எதிர்பார்ப்பா இருக்குது அடுத்து ஐ பி எல் ல என்ன பண்ணுவாங்களோ
சுழுக்கார்க்தேமா இருக்க ஒரு ஸ்பெ இது போயிடுது நம்ம ஒர்த்து ஒன் ஆமா நம்ம ஒரே ஒரு பிளேயராவுக்காக மத்தப் பிளேயரெல்லா வேணான் சொல்ற முடியாது இல்லையா
கண்டிப்பா இருந்தாலுமே இருந்தாலுமே என்னதா சொ சொன்னாலுமே அவரு உள்ள வந்து ஒரு பால் நாலு ஒரு பால்
ப்ரோ இருக்கணுன்றது அவசிய இல்ல நம்ம என்னா யோசிக்கிறோனா அட்லீஸ்ட் வந்து ஒரு அவார்ட் நாலஞ்சு ரன்னு அடிக்கிறத்துக்காக தா யோசிக்குறோ நம்ப மேட்ச் வின்னிங்கெல்லா யாரு யோசிக்கிறதில்ல அவரு வந்து கிரௌண்ட்ல ஆட்ணு அதனால்தா சுரி ப்ரோ நீங்க அ அ வேறக் கால் வருது நீங்க கட்‌பண்ட்டு
ஆ சே ஆ சேரி ஆ சேரி ஓகேங் ப்ரோ ஆ ஓகே நன்றி ஆ நன்றி ப்ரோ நா கூப்பிட்றே ப்ரோ உங்களுக்கு
ஆ திருப்பி கால் பண்ணுங்க
நார்மல் நார்மல் கால் பண்ணிட்டு உங்களுக்கு வாய் இல்ல மெசேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ற ப்ரோ
ஆ சேரி ப்ரோ சேரி
ஆ ஓகேங் ப்ரோ ஆ ஓக் ஆ